சொல்லுங்க
என்ன பண்றீங்க
சமைச்சிட்ருக்கே தோழரே
ம்
நீங்க தோழரே எங்க வீட்ல தோழரே இன்னக்கி கொஞ்ச ஒடம்பு சரியில்ல அதனால எதுவு செய்ல சாதம் ம் சாதோ கத்திரிக்கா முருங்க்கா மாங்கா சாம்பார்
டூருக்கு கூட்னு போயிருக்காங்களா?
ஆ கூட்டு போயிருக்காங்க தோழரே
எந்த டூரு?
நாங்க பழனி போயிருக்கே ம்
எந்த டூருக்கு கூட்னு போனாங்க?
பழனிக்கு போயிருக்கோ தோழரே ஃபிப்த் படிக்கும் போது
அதா எந்த டூரு?
பழனிக்கு பழனி கோயிலுக்கு
கோயிலுக்கா கூட்னு போயிட்டு ஜாலியா இருந்திச்சா?
ஆ ஜாலியாஇருந்துச்சு தோழரே அதாவது நாங்க கொஞ்ச மிடில் கிளாஸ் ஃபேமிலி. சோ அதனால இந்த டூர்ஸ்க்கு இதுக்குல்லா எங்களுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆ நா நா டென்த்து வரைக்குதா படிச்சிரு க்கே அதுக்கப்புறோ நானா
ஆஹா நா காலேஜ்ல ஃபஸ்ட் இயரு இப்பதா சேந்தே இப்ப நா டென்த்து பட்ச்சினு இருந்தே டென்த்து பட்ச்சினு இருக்கும் போது மூணு நாள் டூரு கூட்னு போறேனாங்க அதுக்கு மூணாயர்ருபாவா இது செலவு நம்போ அதாம் அம்ச்சு வச்சே ஒ ரு நாளைக்கி ஆயர்ருபா செலவு பண் மூணாயர்ருபா நம்பகிட்ட அ டிக்கெட் வந்து ஆயர்ருபாதா குட்த்துட்டு மூணு நாள் டூருக்கு ரெண்டாயர்ருவா அத செலவு பண்ணி எவ்ளோ ஜாலியா இருந்துது ஸ்விம்மிங் பூலு நறைய விலங்குகள்லா பாத்தோ புல்
ந்தெந்த ஊருக்கு போனீங்க?
அந்த ஊரு தெர்லமா வந்து செ வேன்ல கூட்டு போனாங்க வேன்ல
வேன்ல கூட்டு போனாங்க என்ன தோழரே ஊர் பேர் கூட
அது சின்ன வயசுல
அப்டிங்ளா ஆ எனக்கு அந்த ஒரே ஒரு டூர்தா தோழரே போனது நெனவு இருக்கு ஆக்சலா அப்போ வந்து நாங்க வந்து ஒரு ஆளுக்கு வந்து அம் அம்பது ரூபா பணோ
அப்ப ஆக்சுவலா அம்பது ரூவான்றது பெரிய தொகைதானே உங்களுக்கு அ அம்பது ருபா ஒரு ஆளுக்கு க்கு ஆக்சுவலா அந்த அம்பது ரூபாய்க்கே
எனக்கா அப்போ எவ்ளோ பெரிய தொக மூணாயர்ருபா கேட்டாங்க ஆ எங்க அம்மாகிட்ட கெஞ்சி கெஞ்சி அய்து வாங்கினே டென்த்து படிக்கும் போது வாங்கிட்டு போயிட்டே போன உடனே ஆயர்ருபா காலி ஆயிச் சி
ஆமா தோழரே வெளில எல்லா போனா எப்டி அமௌண்ட்டு செலவாகுதுனே தெரியாது அதுவு ஒரு பெரிய இது ஆ பெரியவங்களா போனாங்கன்னா வந்து அது ஒரு மாதிரி சின்ன பசங்கலெல்லா கூட்டிட்டு போனாங் ஆ சின்ன பசங்கேய கூட்டிட்டு போனோம்னா கண்டிப்பா ஆக்ஷ் சுலா நா இங்க இருந்து எங்காவது எங்க பசங்கள கூட்டிட்டு போறோ அப்பிடின்னாவே நா வந்து வீட்ல எல்லாமே பொரளக்கு எவ்ளோ பிரிப்பேரா இருக்கணுமோ அவ்வளோ பிரிப்பேர்டா இருந்துக்குவே ஏ நாங்க சீனிலந்து ஸ்னாக்ஸ்லந்து ஒருலக் எல்லாமே அவாய்ட் பண்ணது எல்லா ஓரளவுக்கு அவாய்ட் பண்ணாலுமே எனக்குஸ் செலவு வந்துரு ஏன்னா நம்ப என்னைக்
மூணு நாள் டிரிப் கூட்டு போனாங்களா அங்க மான் ஒண்ணு இருந்துச்சி மான் பக்கத்துல ஏ ஃப்ரெண்டு போனா அதெல்லா ஒண்ணு பண் மான்கிட்ட போனொனே அது தயா அவுங்க பக்கத் ல்ல வந்தே சும்மா ஆ ஒரு ஏழ கூத்தானா இவ எல்யோ வா பழமுங்கு த்தா சாப்பிட்டு இருந்துச்சி வாழபழம் மான்லா சாப்பிட்ன்னே அடியே அவுங்க கூட கொந்நேரவு அவுங்க கொன்நேரோ அத வெச்சுன பக்கத்துல வச்சுன்னே விளானுந்தா
அர்ஷோ
கொஞ்ச தூரோ பயணோ மாரி நந்து போனோ அங்க ஃபுல்லா காடு அங்கங்க ஒரு கொளம் மா தண்ணி தேக்கி நிக்குது நெறைய பூச்சிங்க ஒரு ரெபிட்டோ பாத்தே
ம்
அடியோ போந்த குட்டி கு இப்ப ஒரு கொயந்த பொறந்த கொயந்த ஒரு வயசு ச்ருக்கல அதே மாரி ஒரு வயசுதா நெனைக்கிறே ரொம்ப குட்டி அத எத்துனு வந்துட்டே ஃப்ரெண்டு கைல எத்துன வந்து அதுக்கு சின்னதா எதவு சாப்பாடுக்குத்தா பாலு சாப்பாடு குத்தா
அ
சாப்டிசி அம்மா அவ மூணு நாள் டூர் முட்டா வச்சிருந்த அவனே அம்மா வீட்டுக்கு எத்து போவமா மேஸ்ன்ட்டு அவ டீச்சரு கேட்னு அவங்க எத்துணு போங்கன்ட்டா ஆமா அவ எத்துனு வந்து வீட்ல வள்த்து இப்ப கூட வளக்கறா அது ஒரு குட்டி போட்ருந்துது அவ ஆல்ரெடி ஒரு ரேபிட் வச்சிருந்தா வீட்ல அது மேலு இவே டூர்ல இருந்து எடுத்துனு போனது ஃபீமேலு குட்டி போட்டுச்சு
ஆமா மு யல்கள் எல்லாமே சீக்கிரோ இனப்பெருக்கோ செய்யுன்னு நா படிச்சிருக்கே பட் ஆனா எனக் எ
குட்டி குட்டி போட்ட உட்னே அத குட்டி ஒன்ன எனக்கு தரேன்றா அதா நா வாங்கட்டா வேணாமான் யோசிக்கிறே இப்ப கூட தரேன்றா போன மாசந்தா பொறந்துச்சு குட்டி போன மாசந்தா டாகியு வாங்குனோ குட்டியு அ வ மா அதா தரட்டானு கேட்டா
ப்போ உங்களுக்கு அத பராமரிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அந்த அதுங்கள வச்சிருக்கிற மாரி ஸ்பேசஸ்லா இருந்துச்சுன்னா நீங்க வளங்க
ம் ஆ அது வளர்றது பிரச்சன இல்ல எங்க அம்மாவ் எங்க அம்மாவோட ஊண் தா நா இது ஒரு கூண்டு வாங்குனோ அதுக்கு போயிட்டு அது அவ்ளோ க கொ ரேபிட்டுக்கு கெடைக்கிறது கொஞ்சோ ரேர் இல்ல
ஆமா ஆமா ஆமா
ம் அதுதா அந்த ரேபிட்டு இப்ப கூட வச்சினு இருக்கறா ஏன் வீட்டுக்கு இன்னக்கி எட்த்துனு வரேன் றா எத்துனு வான்னவுன்னே ஒத்த அவ கூண்டுல போட்டு எடுத்துனு வரா நாள்ல இருந்து வழக்க ஆரம்பிக்கணு
ஓகே தோழரே வாழ்த்துக்கள் அப்றோ எனக் கு செடிகொடிகள்னா ரொம்ப புடிக்கு
ஆ மிலங்க மிருகங்கள் வளக்கறது செடி வளக்கறது எல்லாமே நல்லா இருக்கு
ஆக்சுவலா நமக்கு செடின்னாதா தோழர் வே ரொம்ப புடிக்கு ன்னாக்ஸ் சிவம் நா வச்சி அதில ஒரு பூவோ அத ஒரு சின்ன காயோ அச்சிச்சனா கூட நா அவ்ளோ சந்தோஷப்படுவே ஏ வீட்டுக்கார் சொல்லுவாரு ஏம்மா கிலோவே முருங்க ஏதோ சொல்லுவாங்கல்ல கிலோவே தக்காளி இரு ரூவா பத்து ரூவாய்க்கு விக்கிறாங்க ஏ இந்த ஒத்த தக்காளி உ உத்து உத்து பாத்ட்டே நிக்கிற அப்பிடின்னுவாங்க எங்க வீ க்கிகாரு நா சொல்லுவே நானாஸ் ச்சப்பட்டு வேக போட்டு ஆ அதுல வந்தது அது எனக்கு ஒரு ஸ்பெஷல் தாங்க அப்பிடின் சொல்லி நா சொல்லுவே அது ஒரு மாரி அது ஒரு மா த்தாருக்கு தோழரே நா ஒரு செடி வச்ச செடியில ஒரு பூ பூத்துச்சுன்னாவோ பொண்டுச்சுனாவோ அத பாத்து ரசிக்கிறது எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்
நா வந்து வீட்லியே போன வாஸ் ச்சால்லு நெறைய விலங்குகள் எல்லா வழத்தே ஒரு இடு ஆ ஆம்ஸ்டருகுல அதுவு வாழத ஆம்ஸ்டர் ஃபுல்லா பாலே கூடுத்து வளத்துட்டே
ஓகே தோழரே
ம்
ஓகே தோழரே அக்சுலா மிருகங்கல வந் து அன்போட வளக்குறவங்களுக்கு வந்து ஒரு மாரி எப்பிடி சொல்றது ரொம்ப அவுங்க வந்து ரொம்ப சாஃப்ட்டான பர்சனா இருப்பாங்கன்னு கேள்விபட்டிருக்கே
மாமா ஊர்
ஓ சேர் செரி தோழரே ஓ
அங்க வே இரு இப்ப நா‌ போனேன்னா பாக்கலா போனோன்னே எனக் எல்லாமே இ த்தாந்ரு
கண்டிப்பா தோழி‌ ஆக்ச்வலா மனுஷங்ள விட மனுஷங்கள விட விலங்குகளுக்கு அந்த பாசொ வந்து ரொம்ப குடு
ஆமா போன மாசத்துல பதினேழாந் தேதி ஸ்கூல் லீவு
ஆ ம்
எ மாமா கிட்ட கை காட்றே இங்க இருக்கெ மாமான்ட்டு ஆம்ஸ்டர் வந்து கரெக்டா கைலயே வந்து ஒக்காருது
கண்டிப்பா தோழரே அதுங்ளுக்கு பாசமு கூட
ஆம்ஸ்டர் வந்து யாரயாச்சு ஒருத்தர பழகிருச்சுனா அது வுடாது எங்க போனால் பின்னாடியே வந்துரு
ஹாம்ஸ்டர்னா‌ தமிழ்ல சொல்லுங்க தோழரே அதுக்கு என்ன வரு
தூரத்துல போயிட்டு வச்சே என்னா ச்சு அத் பறந்து வந்து நம்ம கிட்ட வந்துரு இப்போ கூட மாமா ஊர்ல இருந்துது வாணியம்பாடிது ஆம்ஸ்டரு
ம்
சிஜ்ஜு ஒட்னே எ பின்னாடியே வருது இப் போ இப்போ ஒவ்வொன்னா பௌ பௌ பௌன் சவுண்டு போட்னே
கண்டிப்பா தோழரே ஆக்சுவலா எனக்கு கண்டிப்பா அதுங்க எ என்ன பொறு த்த வரைக்கு அதுங்லா வளத்துட்டோனா எப்பிடினா நம்ம ஃபேமிலில ஒரு மெம்பர் ம் மாரி ஆய்டுவாங்க
ம்
ஆ அப்பிடிதா ஆக்சுவலா என்னல்லா நா ஒரு செடி வச்ச சின்னதா வாடி போச்சின்னாவே எனக்கு மாதிரி ஆயிடு அது ஆ எங்க வீட்டு ம்ம் எங்க வீட்டுக்கார்ஸ் சொல்லுவாங்க ஏமா பரவாயிலவுடுமா அத சேரியா இத ஆயிடுமா மழ வந்தா செய்வாங்க
நாய் ஏ பின்னாடியே வந்து நைக்கினேக்குது கால வேற நக் இக்குற குக்சு ஜே
பரவால்ல தோ பரவாயில்ல தோழரே அதனால என்னருக்கு அப்பிடின்ட்டு அது சொல்லு போது எனக்கு ஒ ஒரு மாரி எனக்கு ஒரு மாரி அந்த அந்த நாளே ஒரு மாரி டல்லா ஃபீல் பண்ணுவே எங்க ஹஸ்பண்ட்ஸ் சொல்லுவாங்க இதுக்குதா உன்ன எது வளர்க்காதடி அப்பிடின் சொல்றே மூஞ்ச தூக்கி வச் எதுவா சொல்லுவாங்க நா சொல்ல இல்ங்க எனக்கு ஒரு மாரி கஷ்டமா ஃபீல் ஆகுது எனக்கு தெரியுது
மூணு நாள் டூர்ல என் ஃப்ரெண்டு வற எத்தன வன்ட்டானா அமிச்சதெல்லாம் கந்திச்சி அப்புறமா ஆ முயல் வளதான அவங்க அம்மா வ இவாஅவனாங்க அவங்கம்மாிட்டே ஜி முன்னா ஜாலி இருச்சு ஆவ தோன்னே
ம்
ஒரு குட்டி போட்டிச்சான் ஆ குட்டி எத்தன்னு வராங்க
ஓகே ஓகே தலைவர் ஆக்சுவலா எனக் எனக்கு வந்து பாத்தீங்கன்னாவே எனக்கு மிருகங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பசுமாடு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலா எங்க வீட்காவுங்க பால் ஊத்துறவங்க தான் எனக்கு பேசிக்காவவே எனக்கு பசுமாடுனா ரொம்ப பிடிக்கும் அதை நான் ஆக்சுவலா நான் மாடுனே சொல்ல மாட்டேன் நான் பட்டுன்னா சொல்லுவேன் என் பிள்ளைங்க ஓ எங்க ரிலேஷன் ஏய் பட்டு வருது பட்டு வருதுன்னு ஆடவும் என்னன்ன செல்லமா கூப்பிடுறியா அப்படின்னுவாங்க உன்ன என் பசங்க சொல்லுவாங்க அத்தை எங்க அம்மா ஒன்னும் உங்கள கூப்பள்ள பின்னாடி ஒரு பசுமாடு நிக்குது பா பின்ன அதுதான் அவ்ளோ பிரியமா கூப்டு
எங்க ஊர்ல்லாம் கோழி சண்டைனாலே இது பெட்ம பெட் வெச்சுனா
ம்
பா என்ன சொல்லுவாருனா கோழி வாங்கிட்டு வந்தறேன் வளத்து கோன்றாரு எங்க அப்பாக்கு பெட்ஸ்னா புடிக்கும்
ஓ பரவாயில்ல தோழரே
இப்பவே லவ் பர்ட்ஸ் வேற குட்டி போட் டு ஒரு ஆறு குட்டி முட்டும் வந்துச்சு
ஓகே ஓகே தோழரே
சாய்ச்சி குட்டி போட்டு இது வேற கோழி வாங்கனும்ன்றாரு இதுவே நல்லாருக்கும் அத பாத்துனும்ல அத்தன விலங்குகள் இருக்கு எதன்ட்டு பாக்குறது அதான் வாங்குன்டே இனி வாங்கின்னு வந்துருவாரு என் ஃப்ரெண்டு வெயில குத்ருவான் அதான்
அப்ப ஜாலியாருப்பீங்கன்னு சொல்லுங்க
ம் ஆனா அதுக்கு ஒன்னுமே இருக்கப்பா இருக்கான்பாரு நாள்லருந்து காலேஜ் ஓபன் பண்ருவாங்க
ஓகே எந்த க்ரு எந்த கோஸ் சேந்திருக்கீங்க தோழர்
பி ஏ எக்கனாமிக்
பி ஏ எக்கனாமிக்ஸ் பி ஏ முடிச்ட்டு அது முடிச்சுட்டு வேற மேற்க் மேற்படிப்பு படிக்கலாமா
மேல்பயி படிப்பேன் செகண்ட் டிகி முட தேர்ட் டிகிரி முடப் பச் ஃபர்ஸ்டு நல்ல வேல்லாம் போயி ஒரு ஜூ வச்சி ஒரு பெட்சா வெச் ச்சு நாயிங்கல்லா அங்க வளப்பே ஜூவு வப்பே இதுதா எ ஆச ஒரு ஜு வச்ட்டு எல்லாதுல அங்யே பாத்துகுறது ஓகே டைம் முஞ்சிச்சு நெனகிறே அட்த்த கால் பேசலா ஹலோ